கோதரி கேக்குதுங்களா சகோதரி
ஹலோ
சகோதரி கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
ஆ என்ன சகோதரி பண்றீங்க டீ காஃபி ல்லாம் குடிச்சட்டீங்களா மாலை நேரோ வரப்போகுது
ஆமா ஒரு நால் நால்ர மணி போலதா தோழி டீ ல்லாம் போடுவே
ஓகே சகோதரி நீங்க வந்து எந்த மாரி டீ தூள் சகோதரி வீட்டுல யூஸ் பண்றீங்க
நா வந்து கடையில தா வாங்குவே ப்ரூ காஃபி தூள் தா யூஸ் பண்ணுவே இல்லேன்னா சன்ரைஸ் காஃபி தூள் அத்தா யூஸ் பண்ணுவே
ஓ சரி சரி டீ தூள்லா யூஸ் பண்ண மாட்டீங்களா சகோதிரி
அ டீத்தூளும் பயன்படுத்துவே எப்பயாவ்து டீத்தூள் போ போட்டு ஆ குடிப்ப ஆனா அதிகமா நாங்க பயன்படுத்துது வந்து காஃப்பி தூள் தா அதிகமா பயன்படுத் துவோ தோழி
செரிங்க சகோத்ரி ஆனா வந்து நா ஃபோன்ல பாத்தே சகோதரி காஃபி வந்து நம்ம அதிகம் குடிக்க கூடாது ஏன்னா வந்து காஃபியோட டேஸ்ட் டு வந்து நெறைய பேத்துக்கு பிடிக்கிறனால அது காஃபி குடிக்கும் மோது ஓரளவுக்கு நமக்கு வந்து அட்ராக்ட் ட்டிவா ஆகுறா மாரி ஏதோ ஒரு என்னமோ வந்து சுக்கிரின்னு சொல்லி ஒரு ஒரு பொருள் கலக்கறாங்கலாமா சகோதரி அதனாலாதா அந்த காஃபிக்கு வந்து ஒரு தனி சு தனி சுவை வந்து வருதுங்லாமா அதனால காஃபி வந்து குடிக்கலாம் ஆனா அங்க அதிகப்படியா வந்து நம்ம குடிக்க கூடாது டீ குடிச்சா கூட ஒண்ணும் பண்ணாது டீயையும் காஃபியும் கம்பேர் பண்ண மோது காஃபிய விட வந்து சிறந்தது டீ தா டீ குடிச்சா கூட ஒ ஒன்னும் பண்ணாது அது வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இஞ்சியோ ஏலக்காயோ தட்டி போறனால ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்குங்ளாமா காஃபில வந்து ஒரு இந்த மாரி சுக் சுக்கிரிம்ங்கற ஒரு வேதிப் பொருள் கலக்கறனால அதிக அளவுக்கு குடிச்சம்னா ஒடம்புக்குதா வந்து நமக்கு கெடுதலு அப்டிங்கற மாரி சொல்றீங்க சகோதிரி
அப்படியா தோழி நா வந்து எங்க மாமியார் வீட்ல இருக்கப்ப எனக்கு அந்த டீ காஃபி அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது எப்பயுமே நா அவ்ளவா குடிக்க மாட்ட என் கொழந்தையும் கணவரும் மட்டும் தா சாப்டுவாங்க எனக்கு டீ காஃபி பிடிக்காது ஆனா இங்க வந்து இப்ப தன்
வந்து நீங்க அதிகோ வந்து டீ காஃபி குடுத்து பழகாதிங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கு
பால் அவுங்க பால் தா குடிப்பாங்க அவுங்க டீ குடிக்க மாட் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க அவங்க பால் தா குடிப்பாங்க என் கணவர் மட்டும்தா டீ காஃப் பி குடிப்பாங்க நா அவங்களுக்காக நானும் போட்டு இப்ப வந்து நாங்க ரெண்டு பேர் தா இருக்குறோ இல்லயா அதனால நாங்க ரெண்டு பேருமே குடிக்கிறோம் அங்க அங்கயுமே எங்க மாமியார் வீட்ல இருக்குறப்ப என் கணவருமே வந்து அந்தளவு வந்து டீ காஃபிலா வீட்ல குடிக்க மாட்டாங்க இந்த கடையில மட்டும் தா இந்த வட டீ டீ வட வாங்கிட்டுவர சொல்லி சாப்டுவாங்க இப்போ இங்க வந்து வந்து அ பாப் பாவுக்கு பால் காய்ச்சறப்பா சரி டீ இருந்தா எடுத்துட்டுவாயேன் அப்டின் சொல்றப்ப அப்ப அவங்களுக்கும் டீ போட்டு எனக் கும் டீ போட்டு இப்ப நாங்க டீ குடிக்கிற எங்க பழக்கம் வந்து எங்களுக்குமே வந்துடுச்சு
ஆமா சகோதரி கண்டிப்பா ஒன்னோனு சொல்ற நம்ப வந்து என்னைக்காவது வந்து ஒரு நேரம் வந்து டீ குடிக்கும் போது நமக்கு ஒண்ணுமே பண்ணாது சகோதிரி நீங்க எதாவ்து ஒரு வேள என்னக் காலையிலயோ மாலையிலயோ வந்து டீ குடிக் போ ஒடம்புக்கு ஒன்னும் பண்ணாது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா சகோரி ஒரு நாளைக்கு பத்து டீக்கு மேல குடிப்பாங்க காலைல எல்லா ஆறு மணிக்கு ஒரு டீ குடிப்பாங்களா சகோதரி அப்புறமேட்டுக்கு வந்து சாப் ப்பறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிப்பாங்க அப்பற எட்ர மணிக்கு சாப்ட்டதுக்கு அப்பற ஒரு ஒம்போது மணிக்கு ஒரு டீ குடிப்பாங்க அப்புறம் பாத்தீங்ன்னா பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறவங்ளு இருக்காங்க அப்பறம் மதியம் லன்ச்சு சாப்ட்டு இந்த இடைவெளி இந்த மூண்ணு டூ நாலு ஒரு டீ குடிக்கிறாங்க அப்பறம் சாய்ந்திரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு டீ அப்பறம் நைட்டுக்கு வந்து நா நைட் மதியம் உ நைட்டு ஒன்னு இரவு உணவு சாப்ட்டதுக்கு அப்பறோ அது என்னமோ நெஞ்சுல நிக்கரமாரி இருக்கு ஜீரண செரிமானதுக்காக ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குங்கிற மாரி அப் ப்ப ஒரு டீ குடிக்கிறாங்க அந்த மாரி மூணு வேளயுமே டீ குடிச்சாலுமே ஒடம்புக்கு ரொம்ப கெடுதலு அப்டிங்கறாங்க
ஆமா இப்ப எ பாத்தீங்க அப்படின்னாக்கா எங் மாமனார் மாமியார் வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இந்த டைம் ஃபுல்லாவே டீ குட்ச்சுட்டு இருப்பாங்க நைட்டு வந்து சாட்டு முடிச்சுட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்குல்லா டீ குடிப்பாங்க அது அ அந்த அந்த மாரி குடிக்கிறவங்களூ நெறைய பேர் இருக்காங்க அதா எனக்கு தெரிஞ்சுமே நெறய பேர் இருக்காங்க சும்மா டீ குடிச்சிட்டே இருப்பாங்க இல்லயா அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்பன் தா சொல்லுவே
பொதுவாவே சகோத்ரி நம்ம வந்து உணவு சாப்பாடு சகுர அது எது வந்து எந்த வேலையுமா இருந்தா உணவு சாப்ட்டுட்டு நம்ம வந்து ஒரு மண் நேரத்துக்கு அப்புறம் தா நம்ம வந்து டீ குடிக்கணுமாமா உணவு சாப்ட்டு ஒரு மண் நேரத்துக்குள்ள வந்து நம்ம டீயோ காபியோ நம்ம குடிச்சோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்பறோ நமக் வந்து இருதயத்துல வந்து இருதய அடைப்பு அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி பாத்தே சகோதரி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹெல்தியா தா இருப்பாங்க வேலைக் க்கு போயிட்டு வந்ட்டு சாயந்தர டைம்ல எப்பயுமே ஸ்நாக்ஸ் தா சாப்ட்டு நைட் ஒரு எட்டு மணிக்கூ போது இரவு உணவு வந்து சாப்பிட்டாங்களா சகோதரி என்னா சப்பாத்தியோ என்னமோ தா சாப்ட்டு இருப்பாங்க போல சரி ஒரு மாதிரி தலைவலியா இருக்குன்னு சொல்ட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஹாப் ஆனவர் கழிச்சு ஒரு டீ மட்டூ குடிச்சிருக்காங்களாமா அவுங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா நாப்பது பிளஸ் நாப்பதுக்கு மேல இருக்குங்ளாட்டோ சகேதரி பாத்தோம்னா அவுங்க எறந்துட்டாங்களாமா பாத்தன்னா அவுங்களுக்கு அட்டாக் வந்து இருக்குங்க அப்ப ஒரு ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்கலாம காமனா காமனாமே வந்து நம்ம பொதுவா வந்துட்டு சாப்ட்ட உடனே நம்ம வந்து டீ காபி வந்து குடிக் கக் கூடாது அது வந்து சில சமயம் வந்து ஒத்து வரூ சில சமயம் வந்து ஒத்து வராது ஏன்னா நைட்டு வந்து வந்து நம்ம நைட்டு நைட்டு உணவு வந்து நம்ம வந்து சில பேர் அளவுக்கு அதிகமாவை எடுத்திருப்பாங்க நம்ம நைட்டு உணவு வந்து கம்மியா தா எடுத்துக்கணோ ஏன்னா நைட் நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்ட தா சொல்லுத் சரி அப்டிங்க போது வந்து நைட்டு வந்து நம்ம சாப்ட்டுட்டு தூங்கதாம் போ இல்ல நம்ம படுத்து மொபைல் தா நம் யூஸ் பண்ண போறோங்ளா அப்டிங்கும்போது நைட்டு உணவு வந்து அளவா தா நம்ம எடுத்துக்கணோ வயிறு புல்லா நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாலூ நமக்கு ரிஸ்க் கு தான் ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்ட்டதுக்கு அப்புறம் எதையுமே நீங்க குடிக்காதீங்க சாப்பறதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலூ குடிங்க அப்டிங்குறாங்க சில பேர் வந்து எட்டு மணிக்கு சாப்ட்டுட்டு ரொம்ப லேட்டா பத்து மணிக்கு மேல படுக்கறாங்கில்ல சகோதரி அப்படிப்பட்ட பஸ் இத்தின்னால் இருந்தோம்னா ஒரு பால் அந்த மாதிரி பால் ஐட்டம் வேண்ணா குடிச்சிக்கலாங்க அது டீ காபி வந்து நைட் இரவு நேரத்துல குடிக் குடிக்கிறது கொஞ்சோ அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ‌அன் ச்சி படுக்க கண் முழிச்சு வேல பாக்குறவங்க ஏதோ படிக்கிறவங்க ஒர்க் பண்றவங்க அந்த மாரி இருந்தோம்ன தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கும் போது எடுத்துக்கலாமாமா தூங்கதானே போறோ அப்படிங்கறதுக்காக அப்படி வந்து நம்ம டீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சகோதரி ஒரு சயின்ஸே வந்து அப்டி இருக்காமா சோசியல் மீடியாவ்ல வந்து நா அன்னைக்கு படிக்கும் போது பாத்தே சகோதரி நானு
ஆமா அத் நம்ம வந்து எதுவுமே சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மிஞ்சுனால் அமிர்தமும் நஞ்சு அப்பட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆ அந்த மாதிரி வந்து டீ வந்து குடிக்கிறது வந்து ஓகே தா செல பேர் சொல்லுவாங்க லேட் டீக் வந்து நா அடிக்ட் ஆயிட்டே அப்டின்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலுமே ஒரு சின்னத் தலைவலியா இருந்தாலுமே அந்த அது தலை வலிக்குதா என்ன அப்படின்னு தெரியாது அந்த டைம் வந்துருச்சுனா எனக்கு டீனால தா தல வலிக்குது டீ குடிக்கணும் டீ குடிக்க இத்தா தா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லில்லாம் டீ குடிக்கிறவங்க இருக்காங்க இல்லியா
ஆமா சகோதரி இப்ப நானுமே பாத்தீங்கன்னா சகோதரி சில சமயத்துல கன்சீவ் ஆயிட்டு நான் வந்து டெலிவரி டைம்ல டெலிவரி ஆனதுக்கு அப்றம் ம் எனக்கு ரொம்ப தலைவலி வருங்களா அப்ப டாக்டர் என்ன நாங்க வந்துட்டு ஒடம்புல வந்து தண்ணி இல்லாம கூட நெறைய தலவலி வந்து இந்த மாரி பிரச்சன வருமா அதிகோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் நெறைய குடி தண்ணீர் வந்து நம்ம ஓடம்புல வந்து அதிகமா இருந்தா தலவலினே தலைவலியே நமக்கு வராது அப்டினாங்க ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணாலே வந்துட்டு ஒரு ஆறு மாசம் வந்து தலவலி நமக்கு வரு அப்டிங்கிற பட்சத்துல மட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி டீயோ காபியோ அதிகமா வந்து காபி வந்து குடிங்க தலைக்கு கொஞ்சோ ஒரு இதமா இருக்கு காஃபி வேணு தல வலிக்கு போது குடிச்சுக்குகோன்னு சொன்னாங்க சகோதரி எனக்குமே இந்த டீ காபில்லாம பிடிக்கவே பிடிக்காது எனக்கு டீ காபி குடிச்சன்னே எனக்கு வந்து அல்சர் அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்களா சகோதரி நான் டீ குடிச்சோன் எனக்கு உடனே வந்து வயிறுவலிக்க ஆரம்பிச்சிட்டு வயிற வந்து கபகப எரி யா ஆரம்பிக்கங்களா அதனால முக்கா வாசி பால் தா குடிச்சுட்டுருந்தே இந்த தம்பி பொறந்ததுக்கு அப்புற தலவலி காரணமாக இந்த டீ காஃபி வந்து குடிக்க ஆரம்பிச்ச சன்ரைஸ் காஃபி தூள் போட்டு குடிக்க ஆரம்பிச்ச அப்பிலேந்து எனக்கு அந்த காபிக்கு அடிமைங்க மாரி டெய்லியுமே டெய்லி டெய்லி சாயந்ரோ சாயந்ரோ காபி குடி கம்பல்சரி காபி குடிச்சிருவ சகோதரி எனக் காபி குடிக்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாக்குல வந்து இந்த சுவ வந்து ரொம்ப எனக்கு இதாயிருச்சு அதுக்கப்பற தா சொன்னாங்க திருப்பி வந்து எனக்கு அல்சர்வலி வரவு டாக்டர் சொன்னாங்க டீ காபியே குடிக்காதீங்கம்மா ஏன்னா வந்துட்டு காபில வந்து டீயில வந்து இப்ப நம்ம பாருங்க சகோதரி இப்ப நமக்கு ஏன் வந்து இந்த டீ குடிச்சு சில பேத்துக்கெல்லா வயிறு வலிக்கு டீ குடிச்சோடனே பாத்தீங்கனா வயிறு எல்லா எரியுல சகோதரி அது எதனால இப்ப நம்ம தீ வைக்கிற பாத்திரத்துலேயே பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்த விளக்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதே மாரி அப்படிப்பட்ட ஒரு டி யில வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது டிய வந்து உங்க வயி த்துக்குள்ள உங்க வயிறு வந்து எப்டி வந்து தாங்கு அதனால தா வந்து அவங்களுக்கு ஒ த்துக்காம தா அந்த வயிறு வலி அல்சர் வர்றதுக்கான காரணமே அதுதா அப்டின்னு சொல்லி அதிகமா வந்து குடிக்க வேணா லிமிட்டா குடிச்சுக்கோங்க முக்கா வாசி பாலா எடுத்துக்கோங்க அதா உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க டாக்டரு
ம்
நம்ம வந்து நம்ம நாக்குதா சகோதரி காரண நெறையா பேர் பாத்தீங்கன்னா வந்து டீய விட காஃப் பி வந்து நெறைய பேர் ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க அதிகமால காபிதூள் போட்டு ஸ்ட்ராங்கா அது இனிப்பு அதிகமா போட்டு தூக்கலா குடிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா ம் இப்ப நானுமே வந்து எப்பயாவது குடிச்சாலுமே அ காஃப் பி தூள் அதிகமா போட்டு சில பேர் சொல்லுவாங்க அதே காஃபி தூள் கொஞ்ச கூட போயிட்டு அப்டினாக்கா கசக்குன்ட்டு அதுக்கு வந்து இனிப்பு வந்து தூக்கலா இருந்தது அப்படின்னாக்கா காஃபி தூள் அதிகமா போட்டா வந்து ரொம்பவே நல்லாருக்கு காஃபி
ஆ அதுமே பாத்தீங்கனா சகோதரி டீயில கூட நீங்க எவ்ளோ தண்ணி கலந்தாலு உங்களுக்கு தெரிஞ்சுக்காது சகோதரி இப்டி நீங்க காஃபில வந்துட்டு தண்ணி ரொம்ப கலக்காம ஓரளவுக்கு ஸ்ட்ராங் இப்ப வந்து ஒரு டம்ளார் பால் எடுக்குறீங்கன்ன அதுல வந்து முக்கா டம்ளார் வந்து பால் தனி முக்கா டம்ளார் பால் எடுத்து ஒரு கா டம்ளர் மட்டு தண்ணி கலந்து நீங்க சொன்ன மாரி காஃபி தூள் கொஞ்ச ஸ் ஸ்ட்ராங்கா சக்கர கொஞ்ச தூக்கலா போட்டு நீங்க குடுச்சு பாருங்க காஃபி வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு நமக்கு அந்த பால் வாச த்தோட வந்துட்டு நமக்கு என்னமோ மாரி நல்லா கொஞ்ச குடிக்கவே கொஞ்சம் நமக்கு இதமா இருக்கு சகோதரி நமக்கு
அந்த மாதிரி வந்து ஆ நீங்க பால் இல்லாம வந்து காஃபி தூளோ இல்ல டீ தூளோ போட்டு இந்த வர தண்ணி மாரி குடிப்போ இல்லயா
ஆ வர காஃபி வர டீ னு சொல்வாங்க சகோதரி
அது வந்து அந்த மல்லி வரமல்லி இஞ்சி அதெல்லா தட்டி போட்டு ஆ நல்லா கொ ரொம்ப நேரோ ரெண்டு த்தி இதுல நல்லா தட்டிட்டு ரொம்ப நேரோ கொதிக்க விட்டு தண்ணில அதுக்கப்றோ வந்து அதுல டீ தூளு டீ தூள் போட்றோ அப்டினாக்கா அதோடிய டீதூள போட்டு கொதிக்க வெக்கனு இல்ல காஃபி தூள்ல கலந்து க்றே அப்டின் சொன்னாக்கா ஆ அது மாரி இஞ் வ இ வரமல்லியு இஞ்சயு நல்லா நசுக்கிபோட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல நாட்டு சக்கரையோ இல்ல வெல்லமோ கலந்துட்டு காஃபி தூள்ல அப்றோ வடிகட்னு காஃபி தூள் போட்டு அந்த அந்த தண்ணிய வடிகட் டி குடிச்சோ அப்டின்னாக்கா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாருக்கு காஃபி நம்ம பால் போட்டு குடிக்கிற காஃபி இரு க்குல்லயா அந்த சுவையிலே வந்து இதுமே ரொம்பவே நல்லாருக்கு தோழி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அதே மாரி சகோதரி நம்ப ய நமக் இந்த மன்த்லி நமக்கு பீரியட்டு ஆகுரோல்ல சகோதரி அப்ப நமக்கு வந்து வயிறு வலி வருல சகோரி நீங்க சொல்ற மாரி சகோதரி இந்த கொத்தமல்லி இருக்குல சகோத்ரி வர மல்லி நீங்க சொல்ற மாரி இந்த வரமல்லி கொஞ்சொ வரமல்லி கொஞ்சொ நறையா போட்டு சகோரி ந்த டீத்தூளோ காஃபித்தூளோ கொஞ்சொ அளவு கம்மியா போட்டு அதுல லைட்டா நீங்க வந்து சக்கர போட்டு நல்லா சக்கர கொஞ்சொ தூக்கலா போட்டு குடிச்சிங்னா கொஞ்சொ நல்லா வெது வெதுன் வெ வெது வெதுங்கற சூட்ல வந்து குடிச்சீங்னா உங்களுக்கு வந்து அந்த வயிறு வலியோட வந்த வயிறு வலியோட இது வய் வலி வந்து கொஞ்சொ கொறயு கொஞ்ச குடிச்சிங்னா கொஞ்சொ இதமா இருக்குன் சொல்வாங்க ஆனா நெறியா பேர் நெனப்போ வழி வரம்போது யாராச்சு சுட சுட வயி ஆ டீ வெதுவெதுன் வந்து டீ காஃபி குடிச்சா எப்டி எப்டி வந்து கேக்குன் சொல்வோ சகோரி ஆனா எனக்கெல்லா மா த மாதோ வயிறுவலி பாத்தீங்கன்னா உயிர் போற மாரி அப்டி வலிக்கு சகோதரி ஒரு தரவ நா ட்ரை பண்ணி பாத்தே எங்கம்மா வச்சு குடுத்தாங்க சொன்ன மாரி ஒரு ஹாஃப்னவர்குள்ளயே அந்த வழிங்கறது வந்து நமக்கு ஓரளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா கொறைய ஆரம்மிச்சிருச்சு சகோதரி நீங்க வேணா உங்களுக்கு அந்த மாரி வயிறு வலி
ஆ நானு கண்டிப்பா இத வந்து பயன்படுத்தி பாக்குறே எனக்குமே வயிறு வலிக்கு நா வந்து ய‌ இதயேவே இது வந்து நா எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்பவே பயனுள்ளதா தா இந்துச்சி இத வந்து நா கண்டிப்பா அட்த்த டைம் வந்து நா இத வந்து நா பயன்படுத்தி பாக்குறே தோழி
சேரிங்க சகோதரி நன்றி வணக்கம் ச வேறொரு அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றிங் சகோதரி நன்றி
தோழி